சொல்லுங்க
என் சைடுதெளிவா இருக்காங்க
தெளிவாதாங்க இருக்கு
ஓ ஓகே உங்க சைட் தா கொஞ்சோ சத்தமா இருக்கு
ஏங்க இது இதுல லவு்ட்ஸ்பீ்க்கர் வுழுகும்மாங்க இதுல
லவுட் ஷ்ப்பீக்கர் எல்லா கேக்காதுங்க ஃபுல் சவுண்ட்ல வச்சா லவுட் ஷ்பீக்கர்ல தான் கேக்கு
சேரி சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க
இப்போ அதுல என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோ அப்டின்னு சொன்னா ஒரு பண்ற ஒருத்தங்க ஒரு விஷயோ சொல்ற ஒரு ப்ராமிஸ் அ எவ்வளோ ஈஸியா பிரேக் பண்ணிட்டு அத எப்டி அவங்களையு பிரேக் பண்ணவங்க கிட்டயு எப்டி பே பண்றாங்கறத பத்தி பேசுறாங்க செரிங்களா ஒருத்தங்க ஒரு விஷயத்த ப்ரே ப்ராமிஸ் பண்டாங்கன்னா அது என்ன அர்த்தங்க அதை காப்பாத்துறதுக்கு தானே ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க
அதே திருப்பி அந்த பிராமிஸ் பண்ணவங்கள காப்பாத்துறாங்கள இல்லைய காப்பாத்துறது இல்லை எத்தனையோ பிராமிஸ் பண்ணிருக்காங்க கால் பிளாக் பண்ண மாட்டே ப்ராமிஸ் பண்றாங்க சும்மா இருங்க பாய் ம சேலம் ரொம்பலா ப்ராமிஸ் பண்றாங்க அதுக்கப்பறோ நா வந்து ஓங்கூட பேசாம இருக்கமாட்டே ப்ராமிஸ் பண்றாங்க ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன் கூட ப்ராமிஸ் ஃபோட்டோ அனுப்புவாங்க பிராமிஸ் பண்றாங்க ஆனா வந்து பாத் தீங்னா அவுங்க எதுமே காப்பாத்றது இல்லேல நாம மட்டு காப்பாத்துலீனா அவுங்களுக்கு கோவருது
ஏங்க அது ப்ராமிஸ் இல்லங்க அது சொல்ற ஓகேங்களா ப்ரா ப்ராமிஸ் வேற சொல்றது வேற சேரிங்க பண்றே அப்டின் சொல்றது அப்போ இல்ல இல்ல அவுங்க பண்றாங்க அதுனால நா பண்றே அப்டின் சொல்றீங்களா
அப்பில்லா நெனப்பில்லங்க அவுங்க பண்றாங்க நா சொல்லல நா என்ன பிராமிஸ் பிரேக் பண்ணேன் நீங்க நெனைக்கிறீங்க எனக்கு புரீலயே ஃபோன் ரெண்டாயிர் ரூவாய்க்கு அதாங்க ஃபோன் ரெண்டாயிர ரூபாய்க்கு ஃபோன் குடுக்க மாட்டாங்க
ஆமா ரெண்டாயிருவாய்க்கு ஃபோன் குடுக்க மாட்டாங்க
இல்லேனா வச்சக்கீங்களே நா பேங்க்ல இன்னைக்கு வேலைய முடிச்ட்டு நா இன்னைக்கு நா எடுத்துட்டு நா கெளம்பிருப்பே சென்னை நியடி ட்ரெய்ன் நா போயிருப்பே இங்க உக்காந்துட்டு இருக்கமாட்டே அந்த இருக்க காச வச்சு நா சென்னை போயிட்டு அங்க ரெண்ட்நாள் சென்னை நா கெள பஸ் ஏறிருப்பே சென்னை
ம்
ம்
இப்போ அதுவு நடக்கல அது நாளைக்கும் நாளைக்காவது நடக்குமானு கேட்டா அதுவும் தெரியாது
நாளைக்கு காலேல நா வந்து அம்மாவ கூட்டிட்டு நா ஆதார் கார்டுக்கு மச்ச ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண கிளம்பி போயிருவங்க அதா பேருக்குதா நிமிஷோ தாங்க நடக்கு அப்டியே ஆதார் கார்டு ஆ ஆதார் கார்டுக்கு நா வந்து இத இப்போ கெளம்பிற்வங்க அம்மா காலேல பத்து மணிக்கு நா காலேல லேப் ஆறு மணிக்கே போய் டோக்கன் வாங்கிட்டு வந்தர்லா நா சாய்ந்தரோ போல வார்க் சானிக் பன்னண்டு மணி வரைக் டைம் இருக்குங்க எப்ப வேணா போய் பண்ணிட்டு வந்தற்லா பன்னன்டுனா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்ல மாத்திற்வங்க கே ஓ சி மட்டுனா கே ஓ சி அப்டேட் பண்ணாதா ஃபிப்டி டேஸ்ஸுங்களாமா டா டொண்டி ஃபோர் ஹார்ஸ்ல வந்து மொபைல் நம்பர் சேஞ்சாயிருமா
டொண்டி ஃபோர் ஹார்ஸ் புரியீங்களா டொண்டி ஃபோர் ஹார்ஸ் ஒன் டே
யா
ஆமா அப்ப நாளைக்கு போமாட்டீங்க சென்னை செரிங்க அப்ப அந்த ஃபோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறது அதாவது இப்ப அப்ப அதுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ஃபோன் நா எடு க்கல அப்டின் சொன்னா நா வாழ்க்கேல இத கேக்க மாட்டே அப்டி சொல்ட்டு நீங்க ஒரு விஷ்யோ சொல்லி
லைஃப் ஸ்டெய்ல இருந்தா கேக்க மாட்டே நீங்க வாழ்க்க ஃபுல்லா நீங்க வந்து ஃபோனுன் எடுத்தா வாழ்க்க ஃபுல்லா த தரன் நீங்க சொல்லிருந்தீங்ளா இதிர
அது வாழ்க்க ஃபுல்லா அது எப்டிங்க சொல்ல முடியு ஒரு வர்ஷோ ஃபுல்லா சொன்னோ ஒரு வர்ஷோ ஃபுல்லா சொன்னே
ஆ அது என்னங்க ஒங்களுக்குனா ரத்தோ மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா ஒன்னு
ஏங்க ஒரு வருஷோ சேரிங் சேரிங்க அப்ப ரெண்டு பேத்துக்குமே சேம் ஒரு வருஷோன் வச்சுப்போ
அப்ப ஒரு வருஷோ நீங்க ஒரு வாரோ ஒரு வா ஒரு வருஷல்லா சொல்லவே இல்ல நீங்க
ஓ அந்த அசால்ட்டாதா நீங்க பண்ணமா இருக்கீங்க அப்டித்தான
ஏங்க பண்ணாம கரெட்டா புரிய மாட்டேங்குது எதுக்கு அவ தெருஞ்ச கடேலா கெடையாது அது சரிங்களா நீங்க வந்து செகேன்ஸ் ஜி ஃபோன் வாங்க கூடாதுன் சொல்லீட்டீங்க
அதான
ஏங்க லவுட் ஸ்பீக் சத்தியமா நா ஒங்க மேல சத்தியமா சொல்றே ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் ல தா இருக்கு இது எப்ப லவுட் ஸ்பீக்கர் விழுகுதுனு சத்தியமா யாருக்கு தெரியல சவுண்ட் கம்மி பண்ணி பார்த்தா லவுட் ஸ்ப்பீக்கருல கம்மியாகுது நா ஒரு வேள வாட்ஸ்அப் போன்ல வந்து லவுட் ஸ்பீகர்ல பேசிட்டு அந்த இருக்கிறால வந்து இதுல நார்மலா பேசும் சத்தமா பேசுற மாரி கே கேக்குது லவ்டு ஸ்பீக்கர்ல தா பேசிட்டு இருக்க நா இப்ப இதுகிட்ட தெரியுமா உங்களுக்கு இத எப்டி இ இத எப்டி ப்ரூஃப் பண்ணனு சத்தியமா எனக் தெர்ல வேற ஆப்ஷன்னா ப்ரூஃப் பண்றக் ஆப்ஷனா ப்ரூஃப்
ஆ ஏங்க லவ்டுஸ்பீக்கர்ல தாங்க கேக்குது என்னால இத்தனநாள் லவ்டுஸ்பீக்கரில் ஒரு நாளுங்கூட கேட்டதே இல்லை நா வாட்அப் கால்ல லவ்டு ஸ்பீக்கர் போட்டு பேசினதால அந்த அக்கா அது கட் ஆனா ஸ்பாட்ல அட்டன் பண்ணனால லவுட் ஷ்ப்பீக்கர்ல கேக்குதானு டவுட்டா இருக்கு எனக்கு
என்னவோ தெரிலங்க நீங்க ஏதாவது சொல்லிக்கிறீங்க அதெல்லா நா எப்டி நம்பறதுன்னு ஒன்னு தெரியல நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஒரு ப்ராமிஸ் பண்வீங்களா நீங்களா உங்க இஷ்டத்துக்கு அத பிரேக் பண்ணுவீங்களா ஆனா சொல்வீங்க நீங்கல்லா பிரேக் பண்றீங்கல்ல அதனால நா பிரேக் பண்றே அப்டினு சொல்லி சொல்றீங்க சோ அவங்க வந்துட்டு அந்த ப்ராமிஸ் பிரேக் பண்றாங்கற பட்சத்துல நீங்களு அத பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு அத ஈக்குவல் பண்ண பாக்குறீங்க சோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா ஆனா இதுக்கப்பறயு என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்க கூடாதுங்கறத நா தெளிவா சொல்லிக்கிறே ஓகேங்களா எப்போவுமே இதா முடிவு என்னோட முடிவு இதுதா சேரிங்களா
ஒத்தங்க வேணும்னே செல்ஃபிஷா என்னா ஒரு விஷயத்த வந்து இவளோ க்ளோஸப்ல யாருமே போக மாட்டாங்க பண்ணுங்க அவங்க அவங்க அவங்க விருப்பங்க அது நம்ம நாம எப்படி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண முடியுமா ஆ அதே வந்து இதே வந்து இந்தாளு வந்து ஒரு இதா எல்லாமே கரெக்ட்டா இருந்தா எடுத்துக்கலா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தைக்கு தா ஒரு வார்த்தைக்கு தா நா சொன்னே அப்டின்னு சொல்லுவாங்க நம்புளுக்கு நான மட்டு அவன் சொல்லும் போது ஆப்போசிட் பர்ஷன் எதாவது எதிர்த்து அவன் என்னன்னா வாய்ச ரெய்சு செய்னு அவங்களுக் என்ன நெனைக்கிறாங்க ஏ ஒரு டைம் பத்து மணிக்கு விடிவு பண்னெண்டு மணி வரை டைம் இருக்குங்க ஏ ஒம்போது மணிக்கு மேல போயிருக்கலா எடுக்கலாம் பதினோரு மணிக்கு நா போயிருக்கலா பதிவ பயிர நீங்க
அவ்ளோலா கஷ்டப்பட்டு நீங்க எடுக்க வேணாங்க புரியுதுங்களா உங்களுக்கு
இல்ல நா சொல்றே கஷ்டப்பட்டுலா எடுக்கல எப்பயோ வந்து ஒருத்தரவங்கள வந்து நீங்க வந்து இப்டி அ அது நடக்காதுன்னு இவங்கனாலது பண்ணவே முடியாது இது செய்யவே முடியாது நினை இல்ல அதுதா ஏன்னு தெர்ல எனக்கு
செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல அதனால தா போய் ஒரு என்னத்த சொல்றது நான இந்த விஷயத்த சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா இந்த விஷயத் நீங்க தா பெட் கட்டினது செவ்வாய் கிழமன்னு நா சொல்லவே இல்ல கிழமைய கூடா நா சொல்லவே இல்ல செவ்வாக்கிழமன்னு சொன்னது யாரு நீங்க
அப்ப திங்க்கிழம பேமெண்ட் ஆயிரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சொல்லலா பிளஸ் அவனுக்காக நா சொன்னது திங்ககழம பேமெண்ட் ஆகல என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க நா போன் வைக்கிற நா என்ன கனவாங்கண்ட ஓ டி ஒரு நம்பர் ஓ டி பி வராதுன்னு சொல்ட்டு ஒரு ஞாபகமூ இல்ல ஏனா அவன் சொல்லிருப்பே ஒரு வாரம் கழிச்சு எடுக்கலாங்க அப்டின்னு சொல்லிருப்பே நானே நா போனடனே ஓ டி பி வந்துரு அல்லா அல்லான்டு எல்லா முடிச்ட்டு எடுத்துட்டு வந்தர்லா கேஷ் எடுத்து வந்தர்லா அப்பின்னு நெனைச்ச வர்ல நா என்ன பண்ண சொல்றீங்க நீவே இதுக்கு இது ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குங்கறாங்க ஓடிபி வராம பேங்க்கியு
ம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்போ சரிங்க நா இனி அதுல தளையிட மாட்டேங்க நீங்க எனக்கு இப்ப எல்லாம் கொடுக்குற பதில் எப்டி இருக்குன்னா ஏன் விருப்பதுல நீங்க தலையிடாதீங்க நீங்க என்ன கேட்காதீங்க என்னை பத்தி பேசாதீங்க அந்த மாரிதா இருக்கு
சொ இல்லைங்க நா வந்து அப்டி சொல்லவே இல்லை ஒருவாட்டியு நான் அப்டி சொல்லவே இல்ல சரிங்க தலையிடாதீங்க பண்ணாதீங்க ஒரு என் வாயில இருந்து ஒரு வார்த்தையு கூட வரவே இல்ல நீங்க எப்டி தெரிமா சொல்றீங்க அ நீங்க சொல்லிட்டீங்கள யா நீங்க என் சூழ்நெல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்ப அசால்டா போயிட்டு இப்ப இப்ப கடைக்கு போரங்க இப்ப கடைக்கு போய் இப்ப இப்ப கடைக்கு போய் ரெண்டாயிரரூவா செலவ் எனக்கு ரெண்டாயிர ரூவா செலவுங்க பில்லலா அனுப்பிட்டீங்ளா உங்க ட்ரெஸ் எடுத்து ரெண்டையாறுவா செலவு
ஹலோ
அ ம் ஓ என்ன கின்டல் பண்ற மாரி பேசுறீங்க கேக்ல என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரியே நீங்க பேசுறீங்க சரிங்களா
ஏங்க என்ன இன்சல்ட் பண்ற மாரி பேசுனாங்க அதா ஒண்ணுமே பே உங்க உங்கள நா என்ன இன்சல்ட் பண்ண மாரி பேசன சத்திமா எனக்கு தெர்லிங்க நார்மலா சொல்டுருகே நீங்க என்னைய நீங்க நீ வந்து எதுமே நீங்க சொல்ட்டா லாதி நா அதா சொல்ல முன்னாடி சொல்ட்டே நீ என்ன சொல்லா கோவபடமாட்டேனு சொல்லிட்டு நீங்க என்னைய கோவப்படுத்துற மாரி பேசுறீங்க நா கோவமே படுத்தல நா நார்மல தா பேசிட்டு இருக்கே நா இப்ப இன்சல்ட் பண்ற மாறி என்ன பேஸ்னனு எனக்கு தெர்ல நா வந்து தெளிவாதா சொல்றே எனக்கு இன்னைக்கு எனக்கு என்ன என்னால இன்க்கு வந்து சூழல்லலா சூழ்நல வந்து நல்லா பணம் எடுக்கும்பாங்க அந்த பணத்தை பதிமூணாயிர பதிமூனாயிரோ ப ப பெய் போய் அவர்ட பேசிக்க மூவாயருவா மொபைல் பதிமூனாயிரரூவா வருது அ அது மோட்டோல எப்டி வாங்க முடியு நீங்க சொல்லுங்க எங்ககிட்டருக்கறதே கைலக்கு ரெண்டையாருவாதா கைல இருக்கு ரெண்டாயறுவா மூவாயருவா ரெண்டையரதி ஐநூருவா தா கைல இருக்கு அத வச்சு எப்டி நா வாங்குவன்னு சொல்லுங்க அத உங்கள இன்சல்ட பண்ற மார்ருக்கு நீங்க சொல்றீங்க நா என்ன யாரையு இன்சல் செல்லா பண்ணலீங்க நானு அ ஐ யா இன்சல் பண்றே பஸ்ட் தப்பா இன்சல் எதுக்கு நா பண்ணு ஏ சொன்னீங்க அத யோஸ்ச்சி பாக் மாட்டங்கிறீங்க
புரியுதா உங்களுக்கு நா நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்றன்னு சொல்றீங்க சரிங்களா
எங்க நீங்க அவுங்கள போர்ஸ் பண்ணு சொல்லவே இல்லிங்க என்னோட சூழ்நலைய நீங்க அண்டர்ஸ்டண்ட் பண்ணிக்க மாட்டேங்கீரிங்க சொல்ற இது பேங்க ஆ பேங்க்ல இந்த மாரி விஷியோ இருக்கு எனக்கு தெரிவே தெரியாது பஸ்ட்டாபால் நா எப்பையுமே ஓடிபி வந்து அவுங்க நம்பர்குதா வரு எங்க அக்காலா போய்ட்டு வரு பெருச கண்டிக்கல அது ஓடிபி வரு அவங்களே பெய் பக்க பண்ணுவாங்க அதுக்கப்றோனா பெருசா கண்டினியு பண்ணல ஆனா இன்னைக்கு அந்த ஓடிபி வரல அதுனால எனங்க பேங்க்ல போய் பாத்தவே தெரியுது எனக்கு சரி ஓகே அது நா அது அதுனப்ப அது நா பொய் ரெக்யூர் பண்ணு காலைல லேட் ஆயிடுச்சு இணைக் காலா வீட்ல எல்லா எந்திக்கு போது லேட் ஆய் போச்சு போஸ்ட் ஆபீஸ் நா ஏழு மணிக்கு போனு டோக்கன் வாங்கருக்கு ம் நா டோக்கன் வாங்கலீங்க நானு அதனால என் என்ன பண்ண சொல்றீங்க என்ன இப்ப வேணும்ட்டியே பண்லையே அந்த விஷியத்த நா பேங்கிங்ல இந்த மாரி பிராபலம் தெரிமா எனக்கு ஆ இங்க பாருங்க எல்லாமே வெய்டிங் இப்ப நா சென்னை போக வேண்டிய காரியம் கெட்டுருச்சு இப்ப எனக்காக வெயிட் பண்ட்ருக்கானுங்க எனக் பசங்க எனக்காக வெயிட் பண்ட்ருக்கானுங்க. அதுவும் பாக்குணு அல்லா நீங்க ரூம்லா போஸ்ட்போன் பண்ணியாச்சி. ஒரு நாள் நா ஒ நாளைக் போனா நான் நாள் நாளைக் சாய்ந்தரோ போயே ஆவோணு நாளைக் சாய்ந்தரோ நாளைக் நாளைக் காலைல ஒன்னு சாய்ந்தர போவ இல்லனா கால அப்ப அப்வே நா கெளம்பி அ நா வெயிட்டே பண்ண மாட்டங்க. கொஞ்ச நேரோ வெயிட் பண்ணவே மாட்டே. அந்த பணத்த எடுத்துட் நா அப்வே நா கெளம்பிருவே. அப் கெளம்புனாதா
உஹம்
எனக்கான் நீங்க குடுக்கற பதில் அப்பிடி இருக்காது எல்லாத்துக்கு ஒரு எப்டி இருக்கு நா அப்டி குடுக்கறே நா அப்டி சொல்ல. அப்டின் நீங்க சொன்னாலு எனக்கு நீங்க குடுக்குற ஒவ்வொரு பதிலு அப்டிதா இருக்கு செரிங்ளா நீ ஏ கேக்ற நீ ஏ இது கொஞ்ச நா என்ன ரொம்ப கொறச்சு எட போட்றியா அந்த மா இப்படிதா எனக்கு நீங்க குடுக்குற ஒவ்வொரு பதிலு இருக்கு இல்லைங்ளா?
நா வந்து நார்மலா தாங்க பேசிட்டு இருக்கே நா வந்து நா வந்து யாரையு ஹர்ட் பண்ணக் கூடாது பேசிட்டு இருக்கே. நா லவ்ட் ஸ்பீக்கர்ல பேசுனா உங்குளுக்கு அப்டி தோணுதா ஹ நா என்ன சொல்றீங்க நா வந்து பதில் அப்பிடி குடுக்குறேன் சொல்லிந்தீங்க என்ன நா டென்ஷன் கூடாதுனு நேத்தே மத்தியமே நா முடிவு பண்டே நீ என்ன சொன்னா செரிங்க அப் கேங்ளா சாரீங்க அப்டின் சொல்ட்டுதா போலான் அ ஹலோ?